வணக்கம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கோ ம் சாப்டோக்கா நீங்க
சேர் சேரி நானு சாப்ட
நா இப்பதாக்கா சாப்டே நீங்க என்ன சாப்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
ஆ கலா வேண்டா அப்டி பேசலா நா வந்து பரோட்டா சாப் ட்ட நைட்டு செரி இன்னிக்கி பசங்க வந்து பரோட்டா கேட்டாங்களா
அ அ நீங்களே ப்ரிப்பர் பண்ணியாச்சா
இல்ல இல்ல இல்ல கடைலதா கடைலதா பரோட்டா சிக்கன் கொழம்பும் வாங்கிட்டு வந்து சாப்ட்டோ சும்மா ஒரு ஆசைக்கு சாப்ட்டோ அவ்ளவுதா நீங்க என்ன சாப்ட்டீங்க
தோச ஊத்தனூங்கா
தோ இனிமே ஊத்தனுமா இல்ல ஊத்
சா ஊம் சாப்ட்டாச்சு தோச ஊத்தி சாப்ட்டாச்சு
சூப்பர் தோசக்கு தொட்டுக்க
காரச்சட்னி
சூப்பர் நல்ல காம்மினேஷனா அப்புறோ இன்னிக்கு எப்டி போச்சு என்ன பண்ணீங்க நீங்க
இன்னிக்கி ஓகே தா கொஞ்சம் டென்ஷன் அப்டியே போச்சுக்கா ஆமா எப்பவு இருக்கறதாதா தாண்டி இன்னிக்கி கொஞ்சோ ஓவரு டென்ஷன்
டென்ஷனா ஆமா ஆமா அப்புறோ சினிமாலா பாப்பீங்ளா சீரியல்லா பாப்பீங்களா எது ரொம்போ பிடிக்கோ உங்குளுக்கு
மட்டன்கா
ஆ சினிமா
உம் அதலா பாப்போ
தவ் லாஸ்ட்டா என்ன சினிமா பாத்தீங்க
லாஸ்ட்டா பாத்தது நூறு சாமி தேட்டர்ல போய் பாத்
நூறு சாமி எப்டி இருக்கு படோ புடிச்சிருக்கா
அ
ஓகேவா பாக்லா
ம்
செரி செரி அக்காலா வேண்டா அப்புடியே பேசலா
அப்புடிதா வருது
அ எப் செரி செரி ஆட்டோமேட்டிக்கா அப்டியே வருது ஓ ஓகே அ அந்த படோ பத்தி என்ன உங்க உங்க கருத்து என்ன இல்ல இப்பிடி இன்னோ பெட்டரா இப்புடி எடுத்திருக்கலா இன்னோ இல்ல இப்புடி எடுத்திருக்கலாமா அல்ல ஃபீல் பண்ணுறீங்களால இல்ல ஓகே இதுவே ஓகேன்ற மாரி இருக்கா
அதுல சொல்லணும்னா ரொம்ப ஓவரா சென்டிமென்ட இது பண்ட்டாங்க
ஓ ரொம்போ சென்ட் டிமெண்டல் டச்சிங் ஜாஸ்தியா இருக்குற மாரி ஃபீல் பண்றீங்களா சேரி செர் சேரி
ஆமா ஆ அதாவது அலாம அப்புடி ஒரு ஜாலியா கொண்டு போயிருந்தா கூட ம்ம் நல்லா இருக்கோ
ஆ உங்குளுக்கு எப்டி சினிமா வந்து எப்டி இருக்கணோ எனக்கு வந்து அல்ற சீன் எல்லா பிடிக் காது நல்லா போனமா நல்லா ஜாலியா சிரிக்கிற மாரி
அப்புடிதா நிக்கணோ அதாவது சோகமா இருக் இர்க்கணோ ஆனா சோகமா இருக்க கடக்கு நம்ம சோகமா இருக்க கூடாது அப்டி இருந்தா ஜாலியா உங்க ஊர்ல
நீங்க எப்டி அந்த சென்டிமெண்டக்ல்லா ரொம்ப ஃபீல் பண்ணி அழு அழுந்துருவீங்களா சினிமா தேட்டர்லே ம்
நமக்கு அப்டி வந்துரு செண்டிமண்டுனு கேட்டாலே வந்துரு
சேர் செரி செரி செரி
ம் அவரு வந்துட்டு நைன்டி சிக்ஸ் பாத்திருக்கீங்ளா
ஹலோ
ஹலோ அக்கா
கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
ம் நைன்டி சிக்ஸ் மூவி பாத்திருக்கீங்ளா
நைன்டி சிக்ஸா
ஆமா
ஆமா நைன்டி சிக்ஸ் மூவி
ம் ஆனா அது சோகப்படந்தானே ஒரு லவ் ஃபீல் ஏற்படுந்தானே ஆனா அப்டியே தெரியாது இந்த படோ
அது ஒரு மாரி ஸ்மூத்தா போற மாரி போகு
அந்த மாரி இருந்தா நல்லாருக்கு
நல்லாருக்கு அதாவது ஃபீலிங் இருக்கனு அது ரொம்ப டீப் பழம் முட்டைல லைட்டா ஆ புரியுது புரியுது
ஆமா அந் அந்த மூவி என்னோ ட ரொம்ப பேவரெட் எப்ப போட்டாலு பாப்பே அதுனால டக்குன்னு சொல்ல வந்துச்சு
ஆமா அந்த மூவிய பொறுத்தவரையு த்ரிஷ் வந்து அந்த மஸ்டட் கலர் சுடிதார்லே ஓட்டிட்டாங்க
ஆமா ரெண்டே இதுதா
விஜய்சே சேதுபதி எப்பயுமே வந்து நல்லா பாக்கப் பு பாக்க நல்லாருக்கு கேஷுவல் நல்லாருக்கு
ம்
ம்ம்ம்
நானு விஜய் சேதுபதி ஃபேன் தா
ஆமா அது நைன்டி சிக்ஸ் உங்களுக்கு ஏதாச்சு அது படம் பாத்துட்டு எதா மலரு நினைவுகள் எதாவது வந் ச்சா நம்ம ஃப்ரெண்ட்சு காலேஜ் ஃப்ரெண்ட்சு
அஹ் ஆஹ் ஸ்கூல் தான்க்கா சேம் ட்ரெஸ்சு எங்ளுக்கு யூனிஃபாம் வந்துதா
ஓ
அதுல போட்டிருக்கு அதே அதே அதே அதே மாதிரி அந்த ரெட் ரெட்ட ஜட கருப்பு ரிப்பன்
ஓ
அந்த பூவு அந்த மணி அப்டியே என்னய பாத்த மாரி இருக்கு அது எனக்கு பிடிக்கும்
சூப்பர் சூப்பர் அது அதுதா யூனிஃபாம் வேற இருந்தாத் தெரிஞ்சிருக்காது அதே கலருன்றப்ப இன்னு என்ன சொல்றது இன்னு ரொம்ப ஹாட் டச்சிங்காக இருக்கு
ம்ம்ம்
ம்ம்ம்
அதே மாதிரிஇ அந்த இன்னொன்னு படோ ஒண்ணு இருக்கே கலவாணி
ஆ
அதுல ஓவியா போட்ருப்பாங்கல்ல
ஆமா ஆப் சாரி ஆ சுடி சுடி சுடி சுடி ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
அது வந்து லவல்த் டுவெல்த்துகா
சூப்பர் அ அந்த படமு நல்லாருக்குல்ல ஆமா
ஆமா அப்டி போனா சூப்ராருக்கு
அதுல ரொம்ப ஃபேமஸான டைலாக்கே வந்து என் பைய ஆணி போனா ஆடி வந்துச்சுன்னா டாப்பா வருவா
ஆமா அதே அதே அதே
அது நல்லாருக்கு
ம் ம் ம்
படமு ரொம்ப கேஷுவலா நல்லா ஜாலியாருக்கு அ லாஸ்ட்ல மட்டுதா அந்த மார்ருக்கு பட் மூவி ஃபுல்லுமே ரொம்ப நல்லா கொஞ்சோ ஜாலியா இருக்கு
ஆமா அந்த மாரி ஜாலியா போனுச்சுனா நல்லாருக்குகா
ஆமா ஆமா நீங்க எப்டி அந்த சீரியஸ்லா பாக்குற பழக்கோ இல்ல
ஆஹ இல்லகா சீரியல்லா அது வேண்டா அது நாளைக் என்ன நாளைக் என்னன்னு போகு
ஆமா ஒரு என்ன சொல்றது போட்டு மண்டைய குழப்பிட்டே இருக்கு என்ன ந நடந்துருக்கு ஆமால்ல இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்ளா விரும்பி பாத்த சீரியல் நேமு
அதுவாக்கா இந்த இப்ப ரீசண்டா ஓடுச்சே மூன்று முடிச்சா முன்தான முடிச்சா
தெரில எனக் தெரிஞ்சு பாக்கிய ராசுதா முந்தாணி முடிச்சு படோ பேரு
சன் டிவில ஓட்றதுல
ஆ முந்தானி முடிச்சுதா
அதுதா அந்த சீரியல்தா அதுவு அது எதோ கண்டுபுடிக்குணுனு சொல்லி ஒரு ஒரு மாரி பரபரப்பா கொண்டு போனாங்களா பத்து நாள் பாத்த இது செரி வராதுன்டு பாக்கறதே இல்ல விட்டுட்ட
சேரி சேரி இப்போ வந்து ரொம்ப இதா போய்ட்ருக்கறது இந்த படோ பேரே இப்போலா ரொம்ப காமெடியா வெக்கறாங்கள சட்னி சாம்பாரு
ம் வெப்சீரிசாகா அது அது பாப்பேகா
அ ஆ அது நல்லாருக்கு வெப் சீரியஸு ஆமா ஆமா அதுவு கொஞ்சோ நல்லா காமெடியா இருக்குன்னாங்
ம் அந் அந்த வெப் சீரீஸ்ல வந்துட்டுகா ஹாட் ஸ்டார்ல ஹார்ட் பீட்டுனு ஒன்னு வரு
ஹலோ ஹார்ட் பீட்டா ஹார்ட் பீட்டு பல்ஸு அது இது எதியு விட்டு வெக்கறது இல்ல
நல்லாருக்குகா அதுவு அந்த சீரியலு அதுவு லவ்கு ரிலேட்டடுதா ஆனா சூப்பரா கொண்டு போவாங்க அப்டியே எல்லாருக்குமே பர்ஃபெக்ட்டா அமஞ்சிருக்கு
சேர் செரி செரி செரி பாக்குற நானு டைம் இருந்தா நா பாக்குற
ஹாட்ஸ்டார்ல போயிட்டு பாருங்க யூஸ் பண்ணீங்கனா பாக்கலா எனா அதுக்கு பேமெண்ட் பண்ற மாரி சொல்லுவாங்க
ஓ
ம் ஜாலியா போகு
சேரி சேர் செரி செரி பாக்கறே புக்ஸ் எல்லா படிக்கிற பழக்கோ இருக்கா
ஆ படிப்பங்க்கா ஆனா டைம் தாக்கா இருக்க மாட்டேங்குது எனக்கு இந்த கத புக்கு படிக்கல்லா ரொம்ப புடிக்கு
அ ஸ்கூல் புக்ஸ் எல்லா
அது தூக்கோ வருதுக்கா
உண்ம எனக்கு மட்டுந்தா தூக்கோ வருமோன் நெனச்சே எல்லாருமே புக் எடுத்தா
அதே அ நீங்க அதே கேள்விதா
கைல இது அனுபவிச்சே நைட்டு ச சில சமயோ நைட் தூக்கோ வராதா ஒரு மணி ரெண்டு மணின்னு யூடியூப் பாத்தா ஒரு கொட் டாவி கூட வர்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா இருக்கு எதாச்சு நோண்டிட்டு அதே செரி அதே ஃபோன்ல தா அ வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அத பாத்தா கொட் ஒடனே ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ்க்குள்ள கொட்டாயி வருது அது ஏஹானே தெரியில
நம்மள நம்ம மைண்டு அப்டி வெச்சிருக்கு செட் பண்ணி
செட் பண்ணி வெச்சிருக்கா இல்ல நம் ம அதுக்கு அடிக்ட்டு என்னுமே எனக் புரியில ஆ
ஹன்ரெட்டா நா என்னா பண்ட்டேனா முன்னாடில்லா தூக்கோ வர மாட்டேங்குதுன் சொல்லி இப்டிதா ஸ்கூல் புக் எடுத்து வெச்சிட்டப்றமா தூக்கோ வந்துரு அப்ப புக் எடுத்தா நமக்கு தூக்கோ வந்துரு அப்டின் சொல்லி அப்டி கொண்டு போய்ட்ட பாருங்க இப்ப படி ப்போ அப்பிடி சொல்லி புக் எடுத்தா தூக்கோ மட்டுந்தா வருது அப்ப தா யோசிக்கிறே நம்ம தப்பு பண்ட்டோ அன்னைக்கு நம்ம பாத்த வேல இன்னைக்கு நம்மள பாதிக்குதுனு
படிப்பு வந்து ஜீரோவா இருக்கு படிக்கற்த்துக் எதா டிப்ஸு சொல்லுங்களே ஸ்கூல் புக்ஸ் எப்பிட் படிக்லா எதாஸ் ஒர் டிப்ஸு சொல்னா என்ன சொல்லுவீங் நீங்க
ஸ்கூ அ நமக்கு இப்ப புக் எடுத்து படிக்கிறோங்றது தூக்கோ வருதுல்லக்கா நா என்ன பண்றேன்னா ஃபோன்ல அது ஆன்லைன் கிளாஸ் தா பாக்கறே
ஓகே நீங்க எதா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்ளா
ம் அப்ப ஃபோன்லயே பாத்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிப்பே டி என் பி எஸ் சி தாங்க்கா பண்றே
சூப்பர் சூப்பர்
ஆ ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிட்டு அப்டியே ஓ அப்டியே வேல பாத்துட்டே இருப்பே
ம் ம்
ஏனா நமக்கு கெடைக்கிற டைம்ல அப்டி பாத்துக்கலா அப்டின் சொல்லி பாக்றது
ஆமா உண்ம தா உண்ம
ம் அதுக்கப்பறோ டைம் ஆயிடு எட்டு எட்ரை ஆயிடும் கெளம்பணும் வேலைக்கு போணும் திருப்பி ரிட்டன் வரணும்
ஓகே ஓகே வேலைக்கு போறீங்ளா ஓகே என்ன மாரி வேல ரொம்ப கடினமான வேலையா இல்ல ஓகேவா
ஆ இல்லக்கா ஜாலியாதா போவோ ஆனா அதுல கொஞ்ச டென்ஷன் ஆவு நம்மள டென்ஷன் பண்றதுக்குன் நாலு பேர் இருப்பாங்கெல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நம்மள டென்ஷன் பண்றத்துக்கு நம்மள கடுப்பேத் த்தற்துக்கு நம்மள வெருப்பேத்தற்துக்குன்னு ஒரு ஒரு கேங்கா சுத்துவாங்க இப்போ இவ்ங்களெல்லா சமாளிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு ஆமாம்மா சேரி சேரி செரி அப்ற எத்தன மணிக்கு எழுவீங்க யூஸ்வலா கால்ல எத்தன மணிக்கு எழுவீங்க
காலைலயாக்கா ஆறு மணிக்கா கால்லருந்து ஆறு மணி எந்திருச்சாதா ஆ என்னருது
பரவால்ல ஆறு மணிக்குலா எந்திரிச்சுறீங்க எந்திருச்ச ஒடனே படிப்பா காலைல எழுந்தவுடன் படிப்பு
பண்ணலா ட்ரை பண்றே முடிய மாட்டேங்குதுக்கா
சேர் சேரி சேரி ம்
அந்த என்ன எந்துருச்சு புக் எடுத்து படிப்போ அப்டிலா இல்ல ஹெட் ஃபோன் எடுத்து காதுல மாட்டிட்டு அடுத்த வேல
ம்
ஆ அப்டி படிச்சாதா படிக்கலா ஒக்காந்து படிச்சோன்னா வேல போயிரு
சேரி
டையமாய்டு அப்டி ஆகுல அதனால இப்டி ஒரு ஆப்ஷன் ஆஹ
ஓகே அடுத்த கால்ல சந்திக்கலா நன்றி
ம் நன்றிக் காட்டட்டா ம்